கேக்குதாடி
ம் கேக்குதுப்பா
எப்டி இர்க்க
நல்லாருக்கே நீ எப்டி இருக்
பச நல்லார்க்கே பசங்கலா எப்டி இர்க்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க உங்க வீட்ல உங்க பசங்க மாமியார்லா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லார்க்காங்க அங்க வெயில் எப்டி இருக்குடி
வெய்யிலா தாங்க முடிய்ல மத்யானத்துலலா வெள்ளியே போ முடில காலிய்யே வேலய முடுஷ்ட்டு படு துக்ணுமான்ருக்கு
எனக்கு அப்புடுதா இ எனக்கு அப்புடிதா இருக்கு வெயிலு எனக்கு இ ஆல்ரடி நறைய வேர்த்து கொட்டு ஒனக்கே தெரியுல்ல இப்பயா கிச்சன்ல நின்னு சமச்சா ஏ நைட்டி ஃபுல்லா நனஞ்சு கீழ சொட்ற அளவுக்கு வந்துட்து ஒன்னுமே முடிய்ல டயர்ட் ஆயட்ற ஏ பொண்ணுதா கொஞ்ச கூட மாட ஹெல்பண்ணிட்ருக்கா
அப்டியா அங்யு இதேதா நா காலைல எழுஞ்ச்சு ஒரேடியா எல்லாருக்கு சாப்பாட கட்டி குடுத்து அம்ச்சுட்டு அதோட பட் சுத்றுது அதோட நைட்டு டின்னருக்குதா வந்து கிச்சன் கிட்யே போறது நடுவ்ல அந்த கிச்சன் பக்கமே போ முடிய்ல
எனக்கு அப்புடிதா இருக்கு பெரியவளுக்கு மட்டு ஸ்கூல் இருக்கு சின்னவனுக்கு ஸ்கூல் இல்ல லீவ் விட்டாங்க அது ஒரு சைடு அதுக்கு வெயில் காயுமா காயாதான் தெரிய்ல எப்பப்பாரு கிரிக்கெட்டு ஃபுட்பாலுமா சுத்துறா காஞ்சு கருவாடா கருப்பாயிட்டா செரி நீ நறைய ஹெல்த்து டிப்ஸ்எல்லா சொல்லுவல ஏ பைய ரொம்ப கருப்பாயிட்டா அதுக்கு எதாவ்து டிப்ஸு சொல்லே
ஹெல்தி டிப்ஸ் தான நல்லா காய்கறி சாப்ட சொல்லு ஒடம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்க சொல்லு தண்ணி நல்லா குடிக்க சொல்லு மோர் குடிக்க சொல்லு இந்த ஐஸ்க்ரீமு அ ஃப்ரிட்ஜுல வச்சு கூல்ட்ரிங்ஸு கார்பனேட்டட்ரிங்ஸ் எல்லா குடிக்க வேணான் சொல்லு அதல்லா வெளிய பாக்கற்துக்கு தில்லுனுதா இருக்கு கோல்டு மாரிதா இருக்கு ஆனா அவ்வுளவு வா ஒடம்புக்கு சூடு கெடுதல் சும்மா நம்ப பழ கூழு பானைல தண்ணி வச்சி எல்லாருமே குடிங்க அது எப்போமே நல்லது பானையை விட காப்பர் குடத்துல வச்சு கூடிங்க அது இன்னுமே ரொம்ப நல்லது எல்லா காலத்திலயையு கொடுக்கலா ஏ ஃப்ரெண்டு கூட வந்து அந்த குடத்துல நெல்லிக்காய் அவங்க வீட்டுல வெட்டி போட்டு குடிப்பாங்க ஏதோ தண்ணி வந்து ஸ்வீட்டா இருக்குமா அது ரொம்ப நல்லது அது வேணா ட்ரை பண்ணி பாரு நானு பானை வாங்கணு வாங்கணுனு நினைக்கிறே ஒரு ஒரு வருஷமும் மிஸ் ஆயிட்டே போயிடுது
ஏ ஃப்ரெண்டு் இல்ல அப்படிதான் இருப்பே நானு ஒரு ரெண்டு வருஷமா சொல்லின்ட்டு இருக்கே லீவுல இவ வந்து பானைய வாங்கணு லீவுல பானையை வாங்கணு பசங்க ஞாபகப்படுத்துங்கடா ஞாபகப்படுத் ஞாபகப்படுத்துனா போக முடியல போ ஞாபகப் போக முடிஞ்ச வாங்கணுனு ஞாபகம் இல்லே இப்டியே போய்ன்டு இருக்கு இதோட ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் போயின் இருக்கு நாங்களு பானைய வாங்கின இதுவே இல்லே அதுக்கப்பறோ எனக்கு தெரிஞ்சது சொல்றே காலையில எழுந்து நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி கழுவோல அந்த தண்ணிய எடுத்து வச்சு பசங்களை பேஸ் வாஷ் பண்ண வவை நம்மளுமே சிங்க்ல ஊத்துற தண்ணியில பேஸ் வாஷ் பண்ணு ரொம்ப நல்லா இருக்கு அது எப்டி சொல்றது இப்ப தா வந்து அரிசிலேயே வந்து அரிசி தண்ணியில தா இப்பதா மாயஸ்சுரைசிங் கிரீம்ல்லா செய்யறாங்கள் ல்லேஅது வந்து முன்னாடி எல்லா நம்ம கஞ்சி தண்ணிலே சீக்கா போட்டு தலை காசுக்கு வாங்க அது எவ்வளவு நல்லா இருக்கு அதே மாதிரி இப்ப வந்துருச்சு பேஸுக்கு தலைக்குன்ட்டு அதனால அத ட்ரை பண்றே ரொம்ப நல்லா இருக்கு பேஸும் சில்லுன்னு ரொம்ப எப்டி சொல்றது ஃப்ரெஷ் இருக்கு காலையிலயே அதுவு கொஞ்ச நேர தா அதுக்கப்பறோ சூரிய பகவான் வர ஆரம்பிச்சுட்டாருன்னா முடிச்ஞ்சுச்சுக் காதே எங்க இந்த நீ சொல்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லா சாப்பிட சொல்றே வேண்டி வேண்டி கொடுக்க வேண்டியதா இருக்கு அத அரைச்சி குடுத்து கொடுத்தாலு சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஜூஸ் போட்டு கொடுத்தாலு குடிக்க மாட்டேங்கிறாங்க அது அப்டியே கட் பண்ணி கொடுத்தாலு சாப்பிட மாட்டேன்றாங்க என்ன பண்றதுன்னே தெரியல இந்த பையனுக்கா சின்னதுல இருந்து உடம்பு ஹீட் பாடி யூரின் போனனா அந்த டயப்பர்ல்லா வந்து அப்டியே ஆரஞ்சா பில்டர் ஆகும் ஒரு மாதிரி மணல் மாதிரி அதனால நெறைய தண்ணி குடிடானா குடிக்க மாட்டேன்றா அவனுக்கு ஏற்கனவே வேற யூரின் இன்பஷ ன் வேற இருக்கு அது சொன்னா எங்கே கேக்குது விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு டுனு ஃபேசெல்லா வேர் குறு பொறி பொறியா வருது என்ன பண்றதுன்னே தெரியல சொல்றதையு கேக்கவே மாட்டேங்குதுங்க சேரி ஓ பசங்க இப்ப என்ன பண்றாங்க லீவுல அடைக்க உடக்கமா வீட்டுல இருக் க்கானுங்களா இல்ல இதே மாறிதான் ஆட்டம் போடுறானுங்களா
பெரிய அவனுக்கு ஸ்கூலு அதனால ஒன்னு பிரச்சனை இல்ல அவன் காலை ல கிளம்பி போய்டுறான் சின்னவனும் இதே மாறிதான் ஒரே விளையாட்டு ரோடு அதே கெதி தான் இருக்கான் ஆனா நா என்ன இந்த மத்தியான டைம்ல மட்டும் புடிச்சு வச்சுக்கிறது வெளியவே அனுப்புறது இல்ல நடுவே சாயந்தர கொஞ்சோ நேரம் வெளிய அனுப்புறேன் அதுக்கப்பறோ நைட்டு் டியூஷன் போயிடுறானா அதனால ஒண்ணு தெரியல எங்க ஏன்ச்சுக்கிறதே மணி பன்னெண்டு தான் இதுக்கப்பறோ எங்கிருந்து போய் வெளியே விளையாடுறது அதனால அப்டியே போயிடுது உன் பையன் ரொம்ப சீக்கிரம் ஏன்ச்சிகிறானே வெளில போய் விளையாடலாம் டைம் இருக்கு
அதுதான் ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும் நல்லா எட்டு மணி வரையும் தூங்குவான் எழுப்புனா கூட எழுஞ்சுக்க மாட்டான் இப்ப பாரு ஏழ்ரைக்கெல்லா ஏழுச்சுக்கிறாரு இல்ல ஏழு மணி கூட எழுச்சுக்கிறான் ஏன்ச்சி காலையில எழுந்தோனே எதிர் வீட்ல ஒரு குட்டி பாப்பா இருக்கு அந்த குட்டி பாப்பா தூக்கிட்டு வந்து வச் சிட்டு அடிக்கிறது ஒதக்கிறது அதோட அத தூக்கி வச்சினே திரிறான் என்னமோ இவன் தான் அதுக்கு அண்ணன்றா மாதிரி ஒன்னும் முடியில சமாளிக்க முடியில ஒரு நாள் வந்து நா யோகா கிளாஸ் போறன் சொல்ட்டு கூட்டு போயி என் ஃப்ரெண்டு வீட்லே விட்டு போயிட்டன் இங்க இருந்தா ஒரே அ மக்களும் ஏரியால எல்லார் கூடயும் சண்ட பிரச்சன மேல பிரச்சன ஒன்னும் என்னால தாங்க முடியில அதனால இவங்க வேற எங்க மாமியார் வேற இருந்துட்டு இவன் இது மாரிலா பண்ணின்டுருக்கான் என்னால முடியில எனக் கு மானகேடு ஆவுது அது ஆவுது இது ஆவுதுன்னு ஏ நாங்க சாப்ட போதுதான் பிரச்சன சேரி என்ன பண்றது வா இவுங்க கண் எதிர்க இருக்காத அப்டின் சொல்லி எல்லாரும் ஒரு த்தர் இல்லாம எல்லாரும் மாத்தி மாத்தி கொற சொல்றாங்க வெளாடற கொழந்த வளாடதா செய்யும் அது சொன்னா யாருக்கும் புரிய தா இவனு கொஞ்ச செல்லம் குடுத்தா ஓவரா ஆட்ட போடறா என்ன பண்றதுன்னே தெரியில எனக்குங அதனால கூட்டு போயி என் ஃப்ரெண்டு வீட்ல விட்டுருந்த அங்க கொஞ்ச நேர வெளாடிட்டு அந்த பசங்க டிவி பாக்குங்க படம் பாக்குங்க அதுல இன்ட்ரெஸ்ட்டா உக்காந்து அதுங்க ரெண்டும் பாக் குதுங்க இவனுக்கு அதெல்லா புடிக்காது அதனால என்னைய இட்டுன் போயி விட்டுருவியாமா அவுங்க வீட்ல விட்டுருவியாமான்னு இப்டியே கேக்கறா கேக்கறதுக்கே பாவமா இருக்கு என்னடா பண்றது நா வீட்ல இருந்துக்கிறம்மா என்ன கொண்டு போயி அங்க விடாதம்மா அப்டின் சொல்லி ஆ கஷ்டப் படறா இன்னிக்கி யாரு வீட்லயாவது விட்டுருவியாமா என்ன அப்டின்னு கேக்கறா நா என்ன சொல்றது சரி போ வீட்லே இரு வெளிய போகாத அப்டின் சொல்லிட்டு சொல்லியிருக்கன் செரிம்மா செரிம்மா அப்டின் சொல்லிட்டு உக்காந்துன்ருக்கா பாக்கறத்துக்கும் பாவமா இருக்கு படிடான் சொன்னா கொஞ்ச நேர புக் எடுத்து வச்சிக்கிட்டு அப்டே பாவன பண்ணிட்டு படிக்கிறன் படிக்கிறன் அப்டின் சொல்ட்டு விட்டுறா சரி எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததா இந்த மாதிரி யார்ட்டயாவது பேசனும் போல இருந்துச்சி செரி ஒன்ன தவர வேற யார் இருக்கா எனக் கு பொளம்புறதுக்கு அதனால தா ஒனக்கு ஃபோன் பண்ணி பேசன என்ன பண்றதுன்னே தெரிலடி ஒரே கஷ்டமா இருக்கு
அதெல்லா ஒன்னும் இல்ல ஒனக்கு எப்பனாலு ஃபோன் பண்ணு அவன் வெளயாடற வயசுல இருக்க பையன் அப்பதா வெளாடுவா அப்றோம் எப்ப அவனால வெளாட முடியும் அதல்லா வயசாவ வயசாவ அவனே செரியாயிடுவா
புரியிது இருந்தாலு சில நேர இவனுக்காக இவ்ளோ கஷ்டப்படற ஒத்தாலா கடந்து கஷ்டப் பட்டுன்ருக்கே அது புரியவே மாட்டேங்கிது அவ சில நேர எதிர்த்து பேசிடுறா அக்காக்கு அவனுக்கும் சண்ட வந்துரு து என்னையு அவளையு கண்டாதா என்னமோ அப் உ சிங்கம் புலிய பாத்த மாதிரி பாயறா எங்க கிட்ட என்ன பண்றது செரி ஓகே போ அப்டின் சொல்லி விட்டாச்சி என்ன பண்றியோ பண்ணு அவுங்க அக்காவு இதேதா சொல்லுவா சின்ன பையன் என்ன தெரியு அவனுக்கு வி ட்ருமா அப்டின் சொல்லும் செரி போ அப்டின் சொல்ட்டு நானு சின்ன பையன் வெவரம் தெரிஞ்சா சரியாயிடுவா சரியாயிடுவா நானு விட்டறது நீ ஓ பசங்க எப் டிடி சமத்தா இருக்குவாங்களா நீங்க பே சொல்ற பேச்ச கேட்ருவாங்களா
அதுலா இல்ல அதுங்லு இதே அமர்க்களோ தா பண்றது முடிஞ்சளவு ரெண்டு பேரு எப்பயு பிரிச்சே வைக்கது சேத்து வச்சாதானே இந்த அமக்களோ அப்டின் பிரிச்சே வக்கற்து அவ ஸ்கூல்ல இருந்து வரும்போது இவ டியூஷன் போயிடுவா திருப்பி இவ டியூன்லந்து வரும்போது அவனுக்கு நாளைக்கி டெ்ஸ்ட்டு ஹோம் ஒர்க்குனு அப்டியே போயிடு ரெண்டு இருக்கர்தே நைட் ரெண்டு மண் நேரோந்தா சேந்து அதுனால நடுவுல எதுவு பிரச்சனல்லா வரதில்ல ஆனா இந்த மே மாசோ லீவுதா எப்டி சமாளிக்க போறேன் தெர்ல ரெண்டுத்தையு ஒன்னா விட்டா அடிச்சிரு கை கால ஒடச்சினு ரத்தோ வராததுதா கொற சில நேரோ அடிச்சினு ரத்தமு வந்துருது சில நேரோ பாத்தா ரொம்ப பாசமா இருக்காய்ங்க சில நேரோ பாத்தா அடிச்சினு மாழ்றாங்க எங்க போய் இதல்லா முடிய போதோ தெர்ல வயசானா சரியாயிடு சரியாயிடுன் பாக்குறோ எங்க பதினஞ்சு பதினாறாவுது இன்னு சரியான பாட்ட காணோ அப்றோ வீட்ல மாமியார்லா எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்கடி இப்ப இருக்க ஜென்ரேஷன்க்கு விட்டு குடுக்குற மனசே இல்லைல்ல நீ பண்ணலையா நா ஏ பண்ண சே போ அப்டின்ற ஒரு மைண்ட் செட்டே இல்ல ஆவூனா டூ கே கிட்ஸு டூ கே கிட்ஸுன் சொல்லிக்கீதுங்க ஆனா என்னத்த டூ கே கிட்ஸோ ஒரு விட்டு குடுக் குற மனப்பான்ம கெடையாது நம்ப ஃப்ரெண்டு தானேன் அர்ஜஸ் பண்ணிக்க மாட்டன்றாங்க ஆமா இவங்கல்லா எங்க தம்பி தங்கச்சி அக்கா கிட்டயே அட்ஜஸ் பண்ணிக்க மாட்டேங்குதுங்க எங்கந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அட்ஜஸ் பண்ணிப்பாங்க ஏ எப் எந்த எத நோக்கி போகுதோ இந்த ஒலோகன்னே ஒண்ணுமே புரிய மாட்டீங்குது சில நேரோ நெனச்சா கஷ்டமா இருக்கு சில நேரோ அதே அவங்ககிட்ட பாஸிட்டிவான விஷயோ என்னனா எத பத்தியுமே கவலப்படல இருக்கியா இரு போறியா போனு ரொம்ப கேஷ்வலா ஜாலியா இருக்காங்க நம்பல்லா அப்டியா யாராவது ஒருத்தர் பேசி க்லனா எவ்வளோ கஷ்டப்பட்றோ அழுவோ இவங்க பேசலன் வீட்ல அப்பா அம்மா கிட்ட வரையு பஞ்சாயத்துக் போவோ ஆனா இப்ப இருக்க பசங்க அப் பில்லா இல்ல பேசுறியா ஆ பேசுற நீ ஹாய் சொன்னியா நா ஹாய் சொல்வ நீ பாய் சொன்னியா நானு பாய் சொல்லிடுவ அப்டின் ரொம்ப கிளியரா இருக்காங்க ஒரு சைடு இவுங்கள பாத்தா சந்தோஷமா இருக்கு ஒரு சைடு இவுங்கள பாத்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்டி எ இந்த எப்டி இவங்ககிட்டருந்து நெறைய விஷயோ கத்துக்கணூனு தோணுது இவங்கள மாரி இருக் க கூடாதுன்னு தோணுது இப்டியே பாத்துட்டு ஒரு நேரோ நல்லாருக் குன் நெனச்சிட்டு போவே ஒரு நேரோ ஐயோ இப்டி இருக்குங்ளே இந்த பசங்க இவங்க ரெண்டு பேருன் இல்ல நா எப் பேசுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்பிடிதா சொல்றாங்க இது மாதிரிதா இருக்காங்க செல் பிஷாதா இருக்காங்க தா நல்லாருந்தா போதுன் நெனைக்குறாங்க அப்டின் தா சொல்லின்ருக்காங்க சேரி என்ன பண்றது நம் நம்ப மட்டு நம்ப பசங்க மட்டு அப்டி இல்ல இந்த ஹோல் ஜென்ரேஷனு இப்டிதா அப்டின்றது மட்டு புரிஞ்சிகிட்ட இப்போ ஓங்கிட்ட பேசுனது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு மைண்ட்டு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு டி அதுக்குதா ஒனக்கு கால் பண்ணிறது எதாவது என்ன விஷயோனாலு ஓ ங்கிட்ட நா கொட்டிடுது பாவோ நீ என்ன வேலையா இருக்கியோ என்னமோ எனக்கு தெரியில ஒன்ன ஒக்கார வச்சி இவ்வளோ பிளேடு போட்டுன்ருக்க நானு
அதல்லா ஒன்னு இல்ல உனக்கு எப்பப்போ தோணுதோ அப்பப்போ போன் பண்ணு நானு போன் பண்ற க கனெக்ட்லயே இரு டச்லயே இரு
செரிடி இவ்வளோ நேரோ பேசுனதுக்கு ரொம் ரொம்ப ரொம்ப டேங்க்ஸ் செரி நீ போய் ஒ வேலய பாரு நா வச்சுட்டுமா
அ செரி ஓகே பாய்
பாய் டி